பண்ணிட்டே
ஒரும்சோ அதுக்குல்ல அயன்னன்னா இதுல சொல் அப்புறம் சொல்றேன்
சேரி சேரி லைனே கெடக்கல ம் ஃப்ரீயா இருக்கீகல நா அப்பற அப்பற கால் பண்ணவா உம் சாப்டிட்டு இருக்கீகலோ
இல்லல்ல ஃப்ரீயா தா இருக்கே
உம் உம் உம்
சாப்டாசா
ஹ சாப்டே
என்ன பன்றிக
இருக்கே ரஜினி பாட்டு கேட்டுட்ருக்கே
உம் க்ம்
மோட்டிவேஷன் சாங்கா கேட்டுகிட்டு இருக்கேன்
கேட்டு என்ன பிரயோஜனம்
அந்த மோட்டி சாங்ஸ் பூரா கேட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுல ஆப்பல திடீர்னு உங்க கூட திடீர்னு ஊடால வந்து ஒரு பேட் வைப்ரேஷன் வரும்ல அந்த அந்த அந்த வாய்ஸ் அந்த வாய்ஸ் நீதா
ம் தேங்க்யூ
என்ன பிரயோஜனம் விளங்கும் இது நடக்காது அது ஆஹ் என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் நடக்காது இது செய்யாது இது பண்ணாது
மோட்டிவேஷன் பாட்டு கேட்டா மட்டும் போதாது
ஆஹ்
செயல்படுத்தணும்ல ஆக்சுவலா
சரி செய்லயா சாப்டாச்சு கோதுமை தோசை
அக்கா அவர்கள் எங்கே
அக்கா வெளியில போயிருக்காக
கால்ல இருந்து சைலன்ட்டா இருக்கு
யாரு
அக்கா
அது கால்ல அது சாப்பாடு செஞ்சு ரெண்டையும் கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டு அதனான் பண்ற ஓரே என் எண்ணைய கூட சில சமயம் கண்டுக்காது
உம்ம்
உஹம்
அவ்ளோ பெரிய அப்பாடக்கரா ஆயிச்சி
பிசி மட்டும்தான் ஆயிட்டு யார பத்தி ஏடே சொல்லுது என் கிட்டே உன்கிட்ட பேசுறதுக்கு நான் பேசுறதுக்கே எனக்கு டைய இல்ல
உம் உம்
உம் உம் அவ அவ்வளவுக்கு பிசி ஆயிட்டாக உம்ம்
செரி செரி
என்ன சாப்பாடு செஞ்சிச்சு காலையில
ஆஹ்
ஆஹ்
ஹலோ
காலையில காலையில என்ன சாப்பாடு செஞ்சிச்சுன்னு கேட்டேன்
கால்ல கோதும தோசை மத்தியானத்துக்கு நெய்சோறு வாளக்கா அஹ் தயிர் வெங்காயம்
உம் இப்பயே உங்களுக்கும் ரெடி பண்ணி வச்சிருக்கா
எல்லாமே ரெடி பண்ணிடும்
அஹ்
உம்
செரி செரி
உம்
நாங்க லெமன் சாதம் கோவக்காய் மதியானத்துக்கு
ஆஹ்
எங்களுக்குக்கல்லாம் இன்னும் சமைக்கல பிள்ளைகளுக்கு லெமன் சாதம் கோவக்கா காலையில ராம்க்கு இட்லி வதக்கு சட்னி தஸ்மினுக்கு கரக்கஞ்சி
ன நினைச்சுட்டேன்
இந்தா இன்னைக்கு ஈவினிங் கூட்டிட்டு போறோம்
இல்ல யாரையும் நெனைச்சு நான் இவ்வளவு ஃபீல் பண்ணது இல்ல
ஆஹ்
எவ்ளோவ் எவ்ளோவ் பெரிய விஷ யம் எல்லாம் நடந்திருக்கு இவ்ளோ பீலிங்க் ஆனதே இல்ல திருப்பி திருப்பி அந்த ஆளோட மைண்டுவந்ததே இல்ல
ஆஹ்
தம்பிய நெனைச்சு ஃபீல் பண்ணிருக்கேன் எப்படி சொல்றது தம்பிய நெனைச்சு ஃபீல் பண்ணிருக்கேன் ஆனா அதுக்கப்புறம் என்ன இவளதேன் ஏன்னா ஒரு சாப் சாப்பாடுன அடிப்படையான சாப்பாடே உனக்கு இல்லைன்னா இப்ப இப்ப அதாவது எப்படி சொல்றது இப்ப வயசுல அவங்க சாப்பிட்டாதேன் பிற்காலத்திற்க்கு உங்க அப்பானா ரெண்டு தட்டு மூணு தட்டு சோறு சாப்பிடுவாரான்
உம் ரெண்டு தட்டு மூணு தட்டா ஓழப்பானையே காலி பண்ணிருவாரு
ஆஹ் அதுனாலதா இப்ப இழுத்துட்டு கிடக்காரு
உம்
தெரியமா அப்ப சாப்பிட்ட தெம்பு உடம்புல இருக்கும்
உம்
ஆஹ் அதுனாலதான் இப்ப எனக்கு நினைச்ச இப்ப இப்ப எனக்கு பிரச்சனை இல்லலை எனக்கு இப்ப நள் ஆயிடுச்சு போயிருச்சு ஆமா சாப்ப இது வந்துட்டு அது எப்புடி இனிமே எப்படி சாப்பிடணும்னு தெரியும் கொண்டு வந்துடலாம் ஆனா இவனுக்கு இப்ப சாப்புடுறதானே உம் பாவம் நினைத்த பீலிங் ஆனா அதே மாரி ஆஹ் என்னை மாரியும் அவன் நல்லா சாப்பிடுவேன் ஆஹ் இப்ப ராமு என்ன பண்ணுவன்னா பத்து பத்து பொருளை வாங்கி வச்சுட்டு ஒலப்பி உட்டு வுட்டுருவேன்
கரெக்ட்டு உம்
புல்ல ஒரு பொருள தின்னாலும் உரு டியதுக்கு வந்து அந்த வயிறு ரெம்பி அந்த வயிறு ரெம்புனா அந்த தூக்கம் அந்த ஃப்ரீயே கிடைக்கும்
விடும் ஆமா
ஆஹ் அந்த மாரி எனக்குனா அப்படிதேன் எவ நான் ஒன்னன்னா காய்ச்ச ஏதாவது ப்ரெஷரு எதாச்சி இதுனா இந்த வேற என்ன விஜய்சேதுபதி போரட்டா வச்சி திம்பால க்கிட்டே அது மாரி போய் நான் ஏதாவது சண்டை பிரச்சனை ஏதாச்சி ஒன்னுன்னா வயிறு முட்ட நல்லா கடையில தின்றுவேன் சின்ன புள்ளைருந்துமே அப்படிதான் காய்ச வந்தாலும் போய் பிரியாணி திண்டா சரியா போயிரும் எனக்கு அப்படி இருந்தாலும் என்னைய வயிறு ஒரு பிரச்சனையும் வராது
நான் இன்னைக்கி ஈவினிங் போய் ஸ்கேனுக்கு எழுதி வாங்கி
ஸ்கேனு எழுதி வாங்கிட்டு ஸ்கேன் எடுக்கறதோட இப்ப என்ன முக்கியமான விஷயம்னா மெனக்கிட்டு அவனுக்கு வெந்தயக்கஞ்சி அதாவது முடிஞ்ச அளவுக்கு ஒரு மூணு மாசத்துக்காச்சும் ஒரு பத்தியம் மாரி அவனுக்கு ஒரு உறப்பே கா டாமே கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரப்ப காமிக்கணும் கொஞ் சோஞ்சமா நான் அப்படித்தான் சேர்த்தேன் மொளகா எதுவுமே சேர்க்காம அப்புறம் வரமளகா ஒண்ணு அப்புறம் ரெண்டு அடின்னு கொஞ் கொஞ்சமா சேத்
உஹம்
இந்த வயசல அவனை சரி பண்ணணும் வளர்ந்தால் சரி பண்ண முடியாது ஏன்ன கடைக்கு போவாங்க சாப்டுவாங்கா ரொம்ப சிரமமாக போயிடும்
ஆமா ஆமா
ஆஹ் எங்க போரிங்க ஸ்கேன் எடுக்க
ஸ்கேனுக்கு இல்ல போய்ர டாக்டர் டிக்ட்டர் எழுதி வாங்கணும் முதல்ல ஈவினிங்க எழுதி வாங்கிட்டு நாளைக்கு லீவு தானே பிள்ளைகளுக்கு ரெண்டுமே லீவு
ஆஹ
மாதிரி டைம்ல நாளைக்குனா எனக்கும் வேல பன்னெண்டு மணியோட முடிஞ்சிரும் இல்ல பிள்ளையைஸ்கோனு கூட்டு ங்கன்னா சரனையா லீவே கொடுத்துரும் கூட்டிட்டு போய் அந்த வேலய நாளைக்கு காலைல வெள்ளண்ணை முடிச்சுட்டோம்னா கொஞ்சம் திருப்தியா இருக்கும்
ஆஹ
அப்புறம் ரெண்டு பேருக்கும் அப்படியே ராஜ் லேப் கூட்டு போய் ஒரு பிள்ட ஸ்ட் எடுத்துட்டு கூட்டிட்டு வந்துவோன்னு பாத்தே
செரி நாள் லீவா
லீவ் போடனு இதுக்காக போட்டத்தா உண்டு அப்புறம் பஸ்ல திருவண்ணாமலைக்கு போவோம்ன்னு சொன்னாரு பிள்ளையில கூட்டிக்கிட்டு ஹஹ அவங்க பஸ்ல எல்லாம் அலைஞ்ச ஒத்துக்குதான் தெர்ற ஏற்கனவே வயிறு வேற அப்செட்டா இருக்கு இதுல கூட்டிக்கிட்டு போய் எதுவும் பிர ச்சன வந்துருச்சுனா போச் சு அங்கன ஏதாவது நம்ம வாங்கி கொடுக்குற மாதிரி தானே ஆகுது அதனால நான் அடுத்த வாரம் பாக்கு பாப்போம் தஸ்வின் கொஞ்சம் சரியனும் போவோ அப்படின்னு சொல்லி வச்சிருக்கக்க உம்
திருவண்ணாமலை எதுக்கு போறது
திருவண்ணாமலை போனோனா ஒரு திருப்பதி போனா என்ன நடக்கும் இருக்கும்ன்னு சொல்லுங்க திருப்பதி போகணும் திருப்பதி திருவண்ணாமலை ங்களையும் ஒரே மாதி நம்ம எதுக்கு போறோங்கறத நீங்க போற சாமிய சொன்னிங்கள
உம்
சாமிக்கு போய் விளக்கு போட சொன்னீல்ல அது மாதிரி ஒரு நம்பிக்கை திருவண்ணாமலைக்கும் சரி திருப்பம் வரும் திருப்பம் திருப்பம் வாழ்க்கை ழ்க்கையில ஒரு திருப்பம் கிடைக்கும்
உனக்குதே உனக்குதே எந்த திருப்பமும் வரல வர்லங்கிரியே அப்புறம் திருப்பி ஏ போற
ஏதாவது ஒரு திருப்பம் நடந் க்கும் தான் போறேன்
ஆ அப்ப அதாவது உன்னோட பிரச்ச உனோட பிரச்சனை என்ன எனக்கு புரிஞ்சிச்சு அதாவது ஒரு விஷயத்த ஆழ்ந்து ஒரே விஷயத்துல நம்பிட்டேன் இப்ப நான் அடுத்த யார்ரு என்ன சொன்னாலும் அது ஏறாது அது எனக்கு இப்பதான் புரியுது சொல்லி வேஸ்ட்டனு எந்த ஆரம்பத்துல கடன் கடன் வந்த பிறகுதானே
இல்லையே சாவத்துகிட்ட கேளுங்க நான் காலேஜ்ல இருந்து இல்ல குழந்தையில இருந்தே கும்பிடுவேன் பூமா பிறந்ததுல இருந்து எனக்கு என்ன வெவரமா தெரியும் இதெல்லாம் கிருக்கு மாதிரி கேட்டே நான் என்னத
அது இது என்ன தெரியுமா இது கடுப்பேத்துறது
ஆஹ புடிக்கும் முருகர் வந்து இப்ப எல்லாரும் சொல்ல சொல்ல புடிச்சிச்சு சிவன் மேல ஒரு பக் க்தி இருக்கு அது ஏன் எனக்கே தெரியல ஒருவேளை அவர் நாம் அவர் இது எனக்கு சோதனை ரொம்ப குடுக்குறாற என்னன்னு தெரியு
என்னது சிவனா ஆமா
பாப்போ சோதனைக்கு பின்னாடி ஒரு பெரிய சாதன வச் சிருப்பாரு நம்புறே
இப்ப யாச்சு நம்புறியே இந்த வார்த்த இந்த மாரி பேசி பழகு புரிதா
இப்டிதா பேசுவே கொஞ்சநேர கழிச்சி பேசுங்க வேற மாரி பேசு
அதுத தெரியல என்னன்னு
உம்
அதுல மூணு பேருக்குமே அப்டித்தா இருக்கிய இப்ப ஏதாச்சு ஒரு ஆம்பள புள்ள ஏதாச்சு பிறந்துடுச்சின்னா கொஞ்ச வித்தியாசமா இருக்கு குடும்பத்துல இப்ப மூணு பேருமே திடீர்னு அத்தன்ன ஆரு செத்தது
எங்க அம்மாவ தானே சொல்றீக
இல்ல என்ன செத்து போச்சு
மு ஒரு ஆம்பள புள்ள இருந்தா நல்லா பேசியிருப்போ சொல்ரிங்கள்ள எங்க அம்மாவுக்கு வயித்திலே ஒரு கொழந்த கலஞ்சு போச்சா
அம்பளபுள்ளன்னு தெரியுமா செரி இந்த மாரி எல்லா பேசின வெச்சிகோ ஹு ஹு என்ன நீ என்னா கேளு நா சொல்றே கேளு உங்க அம்மா திடீர்னு நல்லா பேசு உங்கம்மா கிடீர் நல்லா பேசுவாங்க என் வீட்டுக்காரு மாரி வராதுன்னு திடீர்னு பாத்தா இவ கடைக்கே ஆகட்டு அப்பத்த திரும்பி அதே மாரி நீனு திடீர்னு திடீர்னு நாங்க நல்லா பேசுற திடிர்னு பாத்தன்னு வெச்சிகோ என்னத்த வாழ் க்க வாழ்ந்துகிற இது எப்டி தெரியுமா
அது சரியான சைக்கோ ஆத்தாடி இப்ப பரவால்ல இங்கிருங்க இப்ப பரவால்ல முன்னாடி நா ஒரு ஆட்ட ஆடும் ஆத்தாடி
நம்மள பேசவும் விடாது நம்ம சொல்றதுக்கு வந்து ஒத்துழைக்கவும் ஒத்துழைக்காது நல்லா பேசுற மாரி இருக்கும் நாலு பேர் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு போயிட்டே இருக்கும் உஹம்
இதே எடுத்துடுவோம் அது பேரன்னா கையைதான் எடுத்துட்டுவோம் உம்
நான்தான் நிறைய பட்டிருக்கேன்
நீ தான் பட்டு பாதியோட வி பாதியோட விட்டுட்டியே இப்ப நான் தான் பட்டுக்கிட்டு
உம் நான் சொல்லுவேன் அந்த மாரி சரண்யா அவுகளல்லாம் பொண்ணு பாக்க வரலே ச அங்கே நம்ம வீட்டுல இருக்கேல்ல சொல்லுவேன் அப்ப நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கெல்ல நா சொல்லுவேன் அதுகிட்ட ஏ இங்க பாரு நீயும் ஒரு நல்ல இடத்துக் கல்யாணம் பண்ணி அதுவரைக்கு நானு நல்லா எடுத்துக் தனியா நம்ம சொல்றதெல்லாம் நல்லா கேக்குற மாரி கேக்கும் அஹ் சரி முடிச்சுட்டு அடிங்க அஹ் ஓகே ஓகே எனக்கு வேலை இருக்கு நம்ம